ஓ கேகுதுங்ளா ப்ரோ ஆ சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலா போயி பேசுறீங்ளா எப்டின்னு கேக்குறே
அதெல்லா ரொம்ப கஷ்டோந்தா எல்லா அது ஒரு ஃபோர் டூ ஃபைவ் ஈயர்ஸ் ஆச்சுல்ல இப்ப எல்லாமே வேலைலந்து எல்லாமே பிஸி யார் ஃபோன் பண்ணாலு யாரு எடுக்க மாட்டாங்க எதோ ஒன்னு ரெண்டு ஸ்கூல் மீட்டே இருப்பாங்கல அவுங் மட்டுதா அதுலயு ஒரு தந்தே தா ரிப்ளே பண்றா இப்ப வரைக்கு காண்டாக்ட்ல இருக்கா
நீங்களாது பரவால ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆச்சின்னு சொல்றீங்க நா முடிச்சே ரெண்டு மாசோ தா ஆச்சி எனக்கு ஒரு கால் இல்ல மெசேஜ் இல்ல டெக்ஸ்ட் இல்ல நா தா எல்லாருக்கு ரீல் ஷேர் பண்றே எனக்கு எவனு பண்ண மாட்டேன்றா
ஆமா அது அதா நம்ளே அவுங்ளுக்கு எப்பமே கால் பண்ணி பேசனுன்றது இருக் எல்லாரு அப் யோசிகனு தேமா நம்ப யோசிக்கிற மாதிரி அவங்களு அப்ப இப்போ ஃபோன் பண்ணி சும்மா எதோ ஒன்னு பேசனு நம்ளே எல்லாருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பேஸ்னா அவங்க வந்து ஒரு மாரி நெனச்சிப்பங்க என்னடா இவெ இப்டி பேஸ்னா
பேசிட்டு இருக்கா அப்டின்னு சொல்லி அதே மாரிதா நீ நீங்க நாலு வருஷோ நா ரெண்டே மாசோ தா ஆச்சி இன்னு வந்து எனக்கு யாரு ஃபோன் பண்ல நானு செரி பண்ண கூடாது அப்டின் சொல் சொல்ட்டு விட்டுடே
அங்க காலேஜ்ல இருக்குற வரைக்கு யாருக்குமே வந்து அந்த அத விட்டு மத்த ஒரு இது இருக்காது ஒரு எக்ஸ்ட்ரா யூசேஜ் யாருக்குமே அது தேவப்படாது பசங்க இருக்க வரைக்கு நம்ப கிட்ட இருக்கது பன் பண்றோ ஜாலியா இருக்கோ படிக்கிறோ அவ்ளோதா பட் வெளிய வந்து அப்றோ நம்ளுக்கு வந்து அடுத்த ஒரு ரெஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ஸோட இதா ஆயிடுது இல்லையா அப்ப நம்ப ஃபோன் பண்றப்போ அவுங்ளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துற்து எதை எத பண்றதுன்னு தெரியாம யாரு எடுக்க மாட்டாங்க அதையுகொட கொற சொல்ல முடியாது அதுக்குன்னு ஃபோன் எடுக்க கூடாதுனுலா சொல்லக்கூடாது
எடுத்து சும்மா இல்ல இதோ வேலைல இருக்கே ஏ ஃப்ரீ ஆயிட்டு ஃபோன் பண்றே பேசலா அப்டின்ற மாரி குட ஆ
மே அதுலா எதுவு சொல்ல இப்ப அட்டன் கூட பண்ண மாட்டாங்க பத் கால் போனா
பத்து
அத பாருங்களா போன் பண்ணா எடுக்க மாட்டாங்க ஆன ஸ்டேட்டஸ் வச்சு பாருங்க
ஆ அது ஸ்டேட்டஸ் பாப்பாங்க இது நம்மளுக்கு இதுனா விஷ் பர்டேனா விஷ் பண்ணுவ சங்க ஸ்டோரி போடுவாங்க மென்ஷன் பண்ணுவாங்க அதெல்லாம் நெறைய பண்றாங்க அதெல்லாம் பண்றாங்க அதெல்லாம் பண்றாங்க ஆனா வந்து
ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுருப்போ அத கொற சொல்றதுக்கு பண்ணுவாங்க பாருங்க அதெல்லாம் பண்ணுவாங்க நல்லது நல்லதா இது யாரும் ரிப்ளை கூட பண்ண மாட்டாங்க
ஆமா அது ஏன் தெரில காலேஜ்ல இருந்தப்போ ஒரு ஒரு மாரி இருக் இப்ப வெளியே வந்துட்ட பிறகு அப்டே டோட்டலா சேஞ் ஆன மாரி இருக்கு ஏன் அந்த மாரி பண்றாங்கன்னு தெர்ல
எப்டி சாப்பிடப்ப ஹாஸ்டல்ல நல்லா ஃபுட்டு் நல்லா இல்லாதப்பலாம் வெளியே போயிருவீங் சாப்பிட வெளியே அனுப்புவாங்களா
இது வந்து கொஞ்சோ இதுதான் நாங்க வந்து வெளிய அனுப்ப மாட்டாங் கேட் லாக்கல இருக்கோம் காம்பவுண்ட் ஏரி குதிச்சு நாங்க எப்ப
ஓகே இப்போ இப்போ ஈவினிங் ஒரு கிளாஸ் காலேஜ் எல்லாம் முடிஞ்ச அப்புறோ ஹாஸ்டல் பசங்க வெளிய போயிட்டு லாம் வரக்கூடாது அவ்ளதானா
இல்ல அது வந்து சொல்லுவாங்க அவுங்க வந்து வந்து நீங்க வந்து ஒர்க் போயிட்டு அதாவது பார்ட் டைம் ஒர்க் போறே அப்படின்னு சொல்லிட்டு நறைய பேரு பிரின்சிபல்கிட்ட சைன் வாங்கி வச்சுருப்பாங்க எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்டின்ற மாரி ஏ நாங்க வந்து என்ன பண்ணோனா அப்போ கே வாட்ச்மன் யருன்னா கேட்டாங்கன்னா நாங்களும் அதை இதான் சொல்லுவோ நாங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டோ ஆஃபீஸ் ரூம்ல நாங்க இந்தமாரி லெட்டரு கொடுத்துட்டோ ஆனால் நாங்க வந்து எதுவுமே பண்ணல பார்ட் டைம்லாம் எதுவும் போல சும்மா வெளியகட
நம்மளோட காஸ்டூமே காட்டி கொடுத்துருவோம்ல நம்மள ஷார்ஸ் போட்டு வெளியே போன வேலைக்கு போறம்னு நெனைப்போ அப்டிதா
ஆமா இல்ல நாங்க வேலைக்குதா போறோ வேலைக்குதா போறோ நீங்க வந்து வேணா ஆபிஸ் ரூம் செக் பண்ணிங்கடி ஆபிஸ் ரூம் போன அவுங்களுக்குன வேல அவுங்க போக மாட்டங்க அதைச்சு நாங்க ஓட்டிட்டு இருந்தோ அவுங்களுக்கு என்ன போனா இங்க இங்க ஏன் நீங்க
அ இன்ஜினியரிங் காலேஜல அதெல்லாம் கொஞ்சோ அத ந அளவுக்கு லைபள் தான் ஃபுல்லாவே ஸ்போர்ட்ஸு்க எல்லாமே பெஃபசிலிட்டி கொடுப்பாங்க வெளியே போறதுக்கு எல்லாம் பட் ஏன்னா நைட்டுக்கு ஒரு நைனுக்குள்ள எல்லாருமே உள்ள வந்துரணு
ஆ எங்க காலேஜ்ல அந்த மாரிதா சொல்லுவாங்க ஒரு நீங்க வந்து எ காலஜ டென் நீங்க எந்த வேலைக்கு போனாலும் எப்படி போனாலும் வரும் ஒரு பத்து மணிக்குள்ள உள்ள வந்துடுங்க அப்டின்ற மாரி சொல்லுவாங்க ஆனா நாங்க ஒன் சேம் இந்த கேட்ரிங்லாம் போவம் பாரத்தீங்களா
ஆமா நாங்களே போயடுறோ நீங்க
போது வந்து நாங்க கிளம்புறது வேணா ஆறு மணிக்கு வெளிய போயிடுவோம் அ ஹாஸ்டல இருந்து வெளிய போயிடும் வரதானம் பன்னெண்டு மணி ஒரு மணிக்குதா வருவோம் அந்த டைம்ல வந்து வாட்சமேன் அங்க முடிச்சு அங்க முடிச்சு அங்க நம்ம இது பண்ணி பஸ்ஸு கடைச்சி சேறதுக்குள்ள ஆயிடும் இங்க வரம்போது கரெக்டா வாட்ச்மேன் தூங்கிட்டு இருப்பாரு ஏட்ட தொறந்துட்டே வருவோம் அந்த மாரி டைம்ல ஓவர் நைட் ஆயிருச்சுனா மற்றபடி இந்த ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி அது மாரி அண்ணா வந்து கார்ன்போடு ஏறி குதிச்சு வந்துருவோம்
ஓகே ஓகே நல்ல நாங்களு வந் லாஸ்ட் ஒரு செகண்ட் இயர் படிக்கிறப்போ வந்துதா அந்த கேட்டரிங்கு அதெல்லா போக ஆரம்பிச்சோம் ஏன்னா பீஸ் ஏதோ கூ கூப்பிடுவாங்க ம் ஏதோ செலவுக்கு வாடா
அ எங்களையு அதே மாரிதான்ண்ணா நான் வந்து சு சுத்தமா வந்து வெளியே வெளியே போ மாட்டேன் யாருட்டையு பேச மாட்டேன் காலேஜ் போய்தா வந்து கொஞ்ச பேச ஆரம்பிச்சேன் கொஞ்ச இது பண்ண ஆரம்பிச்சேன் வீட்ல கூட பாத்தீங்கன்னா வீட்ல வாய் ஆடுவ ரொம்போ வீட்ல அப்பா அம்மா இப்பல்லாம் ரொம்போ வாய் ஆடி யாரும் போட்டி போட்டு ஜயிக்க முடியாது என்ற மாரி வாய ஆனா வந்து வெளியே போனா மட்டும் பேசவே முடியாது பேச முடியாது பேச தோனாது யோ நம்மள என்ன நெனச்சுருவாங்களோ அப்படின்ற மாரி இருந்துச்சு ஆனா காலேஜ் இப்போ சுத்தமா மாறிடுச்சு சீனியர் தான் வந்து இல்ல வாங்க
பறவைக்கு ரெக்க முலச்ச மாற அங்க
அ ஆமா அதேதா இப்ப ஹாஸ்டல் வேறய சீனியர்ஸ் வந்து கூப்புடுவங்க நீங்க என்ன ஓன்னும் நானும் செகண்ட் இயர்லதா போக ஆம்பிச்சனு செகண்ட் இயர் வந்துச்சு ஃப்ர்ஸ்ட் இயர் பசங்களே வராங்க உங்களுக்கு என்ன வாங்க போலா அப்படின்னு சொல்லி அவங்கதா பஸ்ட் சு குட்டிமு ஆரமிச்சாங்க அதலின் போறோம் போறோம் எந்த கேட்டரிங் வந்தாலும் போய்கிட்டே இருப்போம் அது வந்து பசங்க கூட போறத் து கொஞ்சோ
ஆமா அது ஒன்னு நாலஞ்சி பேரு போம்மாட்டோ பாத்தா போனா இருவது பேரு பாக்கோம் போவோ ஆமா
லா வேல செய்யும்போது கூட அங்க அங்க வேலையோட இதுவே தெரியாது ஜாலியாருக்கு
அதெல்லா அதனால தா போவோ ஃபன்னாருக்கு நாங்க போன எடத்துல ஒரு பங்க்ஷன் பெரிய ப ஒரு பங்க்ஷனு ஈரோடு பக்கோ எதோ சம்திங்கு அங்க அதா அப்பதா அந்த நூறு ஐ நூறு வகையான அந்த ஃபுட் ஸ்டால் அதல்லா போட்டு பஃபே சிஸ்டம் வெச்சிருந்தாங்க அத நடத்தட்டு அது மழையில அன்னிக்கு பயங்கரமா இருந்துச்சி ஃபன்ல நைட்ல நாங்க மழ நெனஞ்சிட்டே இது பஸ்ஸு கெடைக்கல இந்த இருவது முப்பது பேர் வந் து எதோ ஒரு லாரி எங்கிருந்து வருல்ல ட்ராவல் பண்ணிட்டு ஒரு
ஆமா அதல வன்டீங்களா எங்க எங்க கேட்ரிங் வந்து ஒரு நாள் வந்து நா சொன்னாங்கனா சீனியர் வந்து சொன்னாங்க மூனு அ மூனு வேளையு அதா கால்ல ஆரம்பிச்சனா கால்ல மதியோ மூனு வேளையு நம்ப தா வந்து பரிமாற மாரி இருக்கு வாங்க போலா அப்டீன்டாங்க அன்னிக்கு நான் காலேஜ அங்க வம் நினைிறே காலே லவ் போட்ட கிம்பட்டம் காலேஜ் லீவ் போட்டு இங்க திருவான்மையூர்கிடட் ட தா ஒரு அந் அந்த ம மண்டபோ வந்து ரொம்ப சூப்பரான்ச்சி பக்கத் ஆ கேட்ரிங் பஸ் பேருக்கும் காசு குத்துருவாங்க கேட்ரிங் காசு குத்துருவாங்க ஆனா நம்மளுக் கூட்டு போற ஆளு வந்து பஸ் ஃபேர்க்கு காசு எடுத்துப்பாங்க
ஆமா அத கமிஷன் அவுங்க எடிச்சுப்பாங்க அதுல வர்றது எல்லாத்தையு எடுக்கணுல்ல இப்ப ஒருத்தர் ரெண்டு பேரு பரவால்ல நாம் முப்பது பேருனா அதுவே ஒரு கமிஷன் ஆற்நூருவா வந்து இருவற்ரூபா எடுத் தாகுட
இங்க திருவான்மியூர்லதா அந்த மண்டபோ வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சி பக்கத்துலேயே வந்து பீச் அந்த பீச் ரெசார்ட்டு அப்டின் சொல்லுவாங்கல்ல அந்த மாரி மண்டபோ அது ரொம்ப சூப்பர இருந்துச்சி அதுதா வந்து கேட்ரிங் போனதுலயே மறக்க முடியாத அந்த இதுவு
உங்களுக்கு அந்த இதுலா தருவாங்கள
ஆ அவுங்க வந்து யூனிஃபாம் யூனிஃபாமு கே மேல கேப்பு கிளவுஸ்ஸு எல்லா ப்ராப்பரா தந்துருவாங்க மாஸ்க் கூட தந்தாங்க அந்த இதுல ஆமா ஆனா அது போட்றுன் போறது சேஃப் தான நம்ப ஃபேஸ்
பேப்ப பட் பசங்களோடப்ப போயி அது போட்டுப்ப அவுங்க முன்னாடி நி க்கிற எல்லாரு போட்ரப்போ காமெடியா இருக்கு
ஆமா ஜாலியா காமெடியா
இந்த இ ஃபங்க்ஷன்லா இதெல்லா போயிருப்பீங்களா ஐ வி வெளியல்லா பசங்களோட காலேஜ்லருந்து
இப்ஸ் நாங்க லாஸ்ட்டா போனதே லாஸ்ட்டா ஒ ரே ஒரு ஐ வி தான் போனோ அது கூட வந்து ஃபீல்டு விசிட் அப்படின்ற மாரி கூட்டு போயிட்டு கொஞ்சொ கொஞ்சொ கோளாறு பண்ட்டாங்க எ பக்கத்து தா ப்ரோ ஒரு ஒரு ஒரு ஐம்ப ஹஜ் கிலோமீட்டர் அறு கிலோமீட்டர் பக்கத்துலதா இங்க இதுவு தெரியுமா நீ சொம் அதேதான் அது ஆனா எங்க கிட்ட சைன் வாங்குனது அ அமௌண்ட் வாங்குனது எல்லா சொல்லி இது மாரிதா நம்ம வந்து அங்க இது பண்ண போல ஜாலியா இருக்கலாம்னு சொல்லி கூட்டுன் போய் ஏமாத்திட்டாங்க
செரு
குட் அதே மேரிதா எங்களுக்கு வந்து இங்க அ சென்னை பக்கத்துல முத்துக்காடா அது ஒரு ஒரு இது அங்க வந்து எறாள் எறாள் பண்ணனு அங்க கூட்டு போய் விட்டாங்க அங்க கூட்டு போய் விட்டு போங்க பாருங்க எப்டி இதெல்லாம் ஒங்களுக்கு போட்டோ எடுங்க நீங்க அது அதெல்லாம் கூட பரவல ப்ரோ அதெல்லாம் ப நீங்க கூட்டு போனத வுட்டு ரிப்போர்ட் ரெடி பண்ணி தரணும் அப்பதா உனக்கு
ஆமா ஃபீல்டு விசிட் பண்ணதுல என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணன்றத
அது வந்து நீங்க நீங்க வந்து உங்களோட போட்டோ அதுல இருக்கணு நீங்க இருக்கணும் நீங்க எனா பண்ற மாரி இருக்கணு நீங்க போட்டோ எடுத்து வி
அதுக்கு நாத்து நட்டுறதுக்கு ஏதன்ன வயலுக்கு கூட்டுன் போயிருக்கலால்ல அவுங்க
இண்டடிவிஜுவலா ஒரு ஒரு ஆளு ரிப்போர்ட் குடுக்கணு அப்டின் சொல்லிட்டாங்க அப்புறோ நா அது வரைக்கு எங்களுக் கு க பஸ்ல ஏறி பஸ் எல்லா நல்லா ஜாலியா பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு போனோ எ
ஸ்கூல் பஸ்லே கூட்டிட்டு போயிட்டாங்க எல்லா காலேஜ் பஸ்லே அ அதுக்கு எதுக்கு தனியா இந்த ஃபீல்டு ஐம்பது எதுக்கு நீங்க காலேஜ் பஸ்லே போயிரு க்லால
அது என்னன்னு அது என்னன்னு தெரில எங்க இதுதா கூட்டு போனாங்க அது பஸ்ல போம் போது நல்லாந்துச்சு அங்க போய் திடீர்னு நீங்க வந்து தனித்தனியா ரிப்போர்ட் பண்ணோ எல்லாரு இன்டிவிஜுவலான்ட்டாங்க அப்புறோ பஸ்ஸா போட்டோ எடுக்றோ இது பண்றோ நா நம்மோ ரிப்போர்ட் ரெடி பண்ணி ஏதோ சமிட் பண்ணிட்டு வந்தாச்சு கடைசியா ரொம்ப இது பண்ணி கேட்டோ எல்லாரு செரி இவ்வளோ துரோ வந்துட்டோம் பீச்சுகாச்சு கூட்டு போங்க பக்கத்துல தான இருக்கு அப்டின் சொல்லிட்டு அப்புறோ பீச்சுக்கு போய் ஒரு ரெண்டு மணி நேர அப்புறோ கொஞ்ச அப்டி இப்டி வெளாடிட்டு அப்புறமா வந்தோ
ஓகே போனதுக்கு ஏதோ ஒன்னு பண்ணிடோ பண்
ஏதோ ஒண்ணு பீச் போனதுக்கு உருப்படியான விஷயம் பீச் மட்டு தா கூட் போனாங்க மத்தது எல்லா படிப்பு ச சம்பந்தமான விஷயத்துக்கே கூட்டு போய்ட்டு ரொம்ப இது
இது ஆமா அது அந்த வேற என்ன ஒரு டு அக்ரில கூடிட்டு போவாங்கு சொல்லியிருக்காங்க அக்ரி கா
அ அக்ரி வந்து அவங்க ஃபுல்லா ஃபீல்டு அவங்க ஃபுல்லா அதுலேதா இருப்பாங்க ஆ
ஒருதங்க படிச்சு அங்க ஃபுல்லா பீல்டு விசிடிங் இந்த இது பண்றது அங்க இது என்னப் ஸ்டெடி பண்ணுறதெல்லா ஃபுல்லா நல்லா இருக்கு ஆமா ஃபுல்லாவே ஆ வெளியே அவுட்டோர்ல தா இருப்
அம் ஆமா ஆமா அவங்க வந்து ஃபுல்லாவே அந்த மாரி தா இருப்பாங்க அக்ரி பொறுத்த வரைக்கு அவங்க ஃபுல்லா ஃபுல்லாவே அந்த வயல் அந்த இதுல தா அவங்களுக்கு வேலையே இருக்கு
அமா
அவங்களுக்கு பாதி பாதி ப்ராக்டிகல் மார்க் அப்படினு நெனைக்கற எக்ஸாம்மாவே
ஆமா ஃபிட்டி ஃபிப் ஃபிப்டி பெர்சென்டஜ் அது அந்த மா நமளுக்கு எப்டி ப்ரெக்டிகல் லேப் இருந்ச்சோ அவங்களுக்கு அதே மாரி சொல்லால
ஆமா ஆமா அந்த மாரிதா வரு
சரி விட நா உங்களுக்கு நா கால் பண்றே
ஆ ஓகே ஆ நா வெயிட் பண்றே ஆ ஓகே